மாலை வணக்க நண்பா எல்லாரு இங்க நல்லா இருக்காங்க வீட்டுல பைய கூட எல்லாரு விளையாண்டு இருக்காங்க நா சும்மாதா வெளியே உக்காண்ருக்கே நீங்க என்ன பண்றீங்க சாப் பச்சுங்களா
நா சாப்டேங்க இனி நைட்டு தாங்க சாப்புன்னு அப்றோ அங்க என்ன சமை சமையலுங்க மூணு மணிக்குங்ளா மூணு மணிக்கு என்ன சாப்டங்க சாம்பாரு ரச அப்பற பொரியல்லா எதுவோ இல்லிங்க அ அங்கே என்ன சாப்டீங்க நைடுக்கு என்ன சமையளு
உம் இஞ்சி முருங்ககா உருளக்கெளங்கு போட்டு ஆட்டி வெச்சிர்ந்தாங்க காலையில மதியானதுக்கு பாத்தீங்கனா அதுவே விட்டுடாங்க நைட்டுக்கு சப்பாத்தி இப்ப சப்பாத்தி தா பண்லான்ருக்காங்க தேங்காய் சட்னி அரைக்கலான்ருக்காங்க
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க நல்லதுங்க தேங்கா சட்னி நைட்டுக்கு இங்கே என்னங்க இங்கேயே அது அதேது இல்லைங்க பருப்புஞ்சாப்பாடு அத தொட்டுக்க ஊருகா வாங்கலாமா இல்லை தேங்கனை ஊற்றி சாப்பிட்டுக்கலாமான்னு யோசிசிட்டு இருக்கேங்க நீ அங்கே பரவாயில்லைங்க அங்கே உடங் இங்கேயும் எல்லாம் ஒண்ணுதாங்க கொடுங்க அங்க கிளைமேட்ல எப்படி போகுதுங்க
இங்க கிளைமேட் எல்லாம் நல்லாதாங்க போது நீங்க பாத்தீங்கன்னா ஊரு எடுத்துக்கீங்கன்ன பாத்தீங்கன்னா சுகரோட டேஞ்சரானது சர்கரை ஒயிட்ட சர்க்கரை வேற டேஞ்சரானது உப்பு தாங்க உப்பு வந்து அளவா தாங்க சேத்திக்கணு
சாம்பார்லயே உப்புபோட வேண்டாம்னு சொல்லிட்டாங்க உப்பு போடாம சாப்பிட்டுட்டு இருக்கே
நல்லது நல்லதுங்க நீங்க பாத்தீங்கன்னா ஊறுகா வந்து அவாய்ட் பண்ணீங்க அது
ஆமாங்க உண்மைதாங்க நான் அதனால அதிகமா எடுக்குறது இல்லைங்க எப்பவாதாங்க பருப்புஞ் சாப்பாடுன்னு வச்சாங்கன்னா மாசத்துல ரெண்டு டைம் மூணு டைம் அதோட எடுத்துக்கறிறது இல்லைங்க அதிகமா
நல்லது நல்லது ஏன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா மத்தியானமா இருக்கட்டும் நைட்டா இருக்கட்டும் காயில இருக்கட்டும் எவரி டைம் பாத்தீங்கன்னா உருவாயோட இரு ஊறுகா தொக்கு ஊறுகா பெரட்டை போட்டு பெரட்டி சாப்பிடுவாங்க அது மாதிரி நினைச்சங்க
இல்ல இல்லங்க அந்த மாதிரி எங்க வீட்ல யாருமே நானும் கிடையாது வீட்டில் அப்பா அம்மா யாருமே கிடையாதுங்க தம்பி வீட்லயும் அப்படி இல்லா யாரும் இல்லைங்க நீங்க வெளிய எங்கி போலீங்காளா போயிட்டு வந்துட்டீங்களா நாளைக்கு எங்காவ வேலை இருக்குங்களா
இல்ல இல்லங்க இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் எந்த வேலயு இல்லைங்க ஜாலியா போச்சு இன்னைக்கு பையன் கூட நல்லா விளையாண்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணணுங்க நாளைக்கு பாத்தீங்கன்னா திடீர் பாத்தீங்கன்னா மனைவியோட அப்பா பாத்தீங்கன்னா கீழே விந்து கொஞ்சம் கழுத்துல பாத்தீங்கன்னா ஒரு பெக்சர் மாரி ஆகி ஹாஸ்பிடல போய் கட் போட்டு வந்து மட்டும் இருக்காங்க போய் பார்க்கலாம்னு சொல்லி போறங்க
பரவாயில்லைங்க செ செரி பரவாயில்லைங்க நீங்க போயிட்டு வந்துருங்க ஏன்னா இது தள்ளி போடெல்லாம் முடியாது இல்லைங்களா ஏா இத வந்து ஒரு முக்கியமான வேலையெல்லாம் அன்னனைக்கு அந்த இத முடிச்சுட்டீங்கன்னா அப்புறம் நமக்கு வேல பெண்டிங்ல இருக்காதுங்க ஏன்னா இது வந்து போய்
அஹ் உம் ஆமாங்க என பாக்கமவிட்டாலும் நல்லா
கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா சங் சில சங்கடங்கள் கள் வந்து சேரும் இல்லைங்களா
சில சங்கடம் வந்து வர்றத விட முக்கியம் இல்லைங்க எனக்கு நா இது வரைக்கும் நா போன் பண்ணி கேக்குறதா இருக்கட்டும் பவ் நேர்ல போய் பா இருக்கறதா இருக்கட்டும் கொஞ்சம் விருப்பம்மா அப்படில்லா உ
ஏங்க ஏங்க இடீனு இந்த மாரி சொல்றீங்க ஏன் இந்த மாரி விருப்பங்கள் இல்லைங்கிறீங்க போன்பண்ணியும் கேட்க இப்ப நீங்க நேரல போறப்போ அ படிலங்கீங்க என்ன இதனால என்ன காரணங்க சண்டை உங்களுக்
இது சண்டைன்னு சொல்ல முடியாதுங்க எனக் எனக்கு அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் நடக்கறப்ப இங்க வந்து எங்களை யாரும் பாக்கலங்க
கண்டிப்
அதுங்காட்டி கொஞ்சம் மனஸ்தாபம் ஆயிடுச்சுங்க
அதாதாங்க அவங்க எந்த மாரி இருக்காங்களோ அந்த மாரி நம்ளும் இருந்துட்டு போயிடலாம்ங்க நன நனப்பான்னு நினைக்கிறேங்க
இருந்தாலுமேங்க சில பேரு எப்படி வேணா சில பேரு பாத்தீங்கன்னா பாசம் இல்லாம இருக்கலாம் ஒரு ஏமாத்துலா ஆனா அதுக் இருக்குன்னா நம்மளும் ஏமாத்திட்டு பாசல்லாம்ம இருக்க முடியாது இல்லைங்க நம்மளும் அந்த இது நம்ம நம்ம கேரக்டர் நம்ம யாருக்காவ மாத்தக்க கூடாதுங்க அவ்வளோ தாங்க
அதான் ஆமாங்க பரவாயில்லைங்க இந்த அளவுக்கு நீங்க மெச்சூடா பேசு பாத்தீங்கன்னா பெரியாலா தாங்க இருப்
இப்ப யாரு வேணா நம்மளை என்ன வேணா பண்ணிட்டுங்க இப்ப ஒருத்தவங்க வந்து என்ன பேனா ஒரு பேனாவா இருக்கலா கத் கத்தியாக இருக்கலாம் குத்துனானுவைங்க திருப்பி நம்மளும் குத்துணும்னா அவங்களுக்கு நமக்கு வித்தியாச இல்லைங்க
ஆமாங்க அவரு குத்துனாருனா அ அதுக்கு அவரு உள்ள போயிடுவாங்க திடீர்னு நீங்க குத்துனீங்கன்னா நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா அப்புறம் ஒங்க குடும்பத்தயாருங்க
ஆமாங்க அதாங்க நா வந்து அப்படில்லாம் ம் நம்ம கெட்டதே பண்ணாங்க நல்லது பண்ற பழக்கங்க எனக்கு சின்ன வயச சொன்ங்க வீட்டு இத சொல்லி கொடுத்து வளர்த்துட்டாங்க ஏங்க மாத்த முடியலைங்க இப்ப வரைக்குமே
நல்லது தாங்க பரவாயில்லைங்க இந்த குணங்கள் இருக்கும் வரை உங்கள யாரும் எதுவும் பண்ண முடியாதுங்க என்ன ஒரு கெட்டாவது பண்றாங்க அவுங்களுக்கு நம்ம நல்லதான் பண்ணாங்கது எல்லாத்துக்கும் அந்த குணம் கிடைக்றதுல்லலைங்களா
ஆமா ஆமாங்க அதுக்காட்டி தாங்க அந்த எண்ணத்துக்கு காட்டி தான் இப்ப வரைக்கும் ஏதோ நல்லாருக்குன்னு நெனைக்கிறேங்க இது வரைக்குமே இது இருந்தாலும் கூட இருக்கிறவுங்க வந்து கெட்டு போ கூடாது நான் நெனைக்கிறேங்க உம் ஏன்னா நம்மனால வந்து நல்லது பண்ண முடியுதோ முடியலோங்க
ஆமாங்க உண்மைதாங்க உண்மைதாங்க அந்த மாரியே எல்லாரும் உங்க மாரி எல்லாம் நெனச்சிட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பா நாட்டுல மழை பெய்து இனிமே வருங்க
இப்ப எனக்கு பாத்தீங்க நீங்க எதிரியா இருந்தாலுமே என் வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா நாங்க கவனிப்புல வந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் காட்ற மாரி ஈவனா ஈவ் கொள்ளறதாங்க காய் ஏன்னா இவுங்க வன்டாங்களா இவுங்களுக்கு வந்து இவுங்களுக்காக நான் எப்டி பண் அது அப்டிலாம் நான் இருக்க மாட்டேங்க பாகுபாடே எல்லாத்துக்கும் எப்டி பாப் ஆனா எங்க வீட்டுக்கு வந்டேங்க எல்லாத்துக்கு எப்டி பாஸ் நா எல்லாத்துக்கும் அப்டிதாங்க பாப்பேன்
பரவாயில்லைங்க பரவாயில்லைங்க எப் பரவாயில்லைங்க எப்டியோ ஒண்ணுங்க அஹ நாங்களும் அதே மாரிதாங்க ஏனுங்க நீங்க நீங்க சொல்ற மாரிதாங்க நானும் இருக்கேன் இப்டின்னா நம்ம கேட்டது பண்றாங்கன்னா நம்மளும் அதையும் பண்ணணும்லாம் கெடையாதுங்க எங்க வீட்டுக்கு போ எப்டினா அவுங்க வந்து எங்களுக்கு புடிக் காது இப்டிதாங்க நாங்களும் இருப்போம் அப்போ வந்து திடீர்னு வீட்டுக்கு வரும்போது அவுங்க நீ கெளம்பு எதுக்கு வீட்டுக்கு வர அப்டிலாம் கேட்க முடியாதுங்க வாங்க நல்லா இருக்கீங்களா உட்காருங்க அப்டின்னு தண்ணில்லாம் மோந்து கொடுத்து வீட்ல ஏதாவது இருக்கு போடுது சாப்ட குடுத்தாங்க பழக்கம் புடிக்காதவுங்க வந்தாலும் வரவேற் நம்மளோட தமிழர் பண்பாடு
ஓகேங்க இப்ப உங்கள பத்தி தப்பா பேசுறாங்க திடீர்னு அவுங்களே உங்க வீட்டுக்கு வராங்கனா என்ன பண்ணுவீங்க
அதாங்க அவுங்கள தா சொல்றேன் இப்ப வந்து நம்மள வந்து அவுங்க அந்த மாரி பண்டாங்க அதுகாக நம்மளு பண்ணா அவுங்களுக்கு நமக்கு வித் வித்தியாசம்லாம் போயிரமிலங்க அதனால அவுங்க நம்ம வீடு தேடி வந்தவங்கள வந்து வாங்க கேட்டு நம்ம உபசரிக்கிறதுதாங்க நம்ம தமிழர் பண்பாடு
ஆமா ஆமாங்க தமிழ்நாடு பண்பாடுலாம் இல்லைங்க நம்ம பண்பாடே மாறிச்சுனாலும் நா மாறமாட்டேங்க என்னோட இதுல இருந்து கேரக்டர்
கண்டிப்பா கண்டிப்பாங்க பரவாயில்லிங்க இதுலயே இருங்க உங்க குறிக்கோள் ந்து மாறாதீங்க
ஏன்னா வந்து நம்ம வந்து இப்ப ம மனசுக்குள்ள பாத்தீங்கன்னா நம்மளோட கஷ்டங்கள் நம்ம வந்து நம்ம நல்ல நிலமைக்கு வரணும் நம்ம பட்ட கஷ்டங்கள்ல அத நினைச்சு பாத்து முன்னேறக்குதாங்க பாத்துட்டு இருக்கேன் பணம் பணம்னு அப்டி போயிட்டு இருக்கணுங்க யாராச்சி எனக்கு ஏதாச்சி இடையில இருந்து எதாச்சு கத் ட்டி வெச்சி ஏத்துனாலுமே அது தூக்கி போட்றலாம் போயிறோனு இத என்ன எப்பிடி ஏத்தனு சொல்லிட்டு அதை நினைச்சிட் ஒரு நாள் ஒரு வருஷம் உக்காண்டுக்கமாட்
புரியுது புரியுதுங்க நீங்க வந்து அத எடுத்து தூக்கி போட்டு வேதி ஏத்திடானே ஏத்திடானேன்னுங் இல்லாம திருப்பி ஏத்தாம பரவால்லீங்க அத எடுத்து போட்டு தையல் போட்டு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கலாம்னு பாக்குறீங்க பாத்தீங்குளா அத அந்த இதுக்கே உங்க ஹேப் சாப்புங்க நீ ஒரு நல்ல மனிதர் வது நிரூபிச்சி திட்டிங்க இந்த பேச்சுவாகையிலே கண்டுபிடிச்சுருல்லா
ஆமாங்க ஏன்னா பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஒரு பேசுரோன் வெயிங்க இப்ப மனஸ்தாபம் ஏற்படுத்தினாலு அந்த மனஸ்தாபம் எத்துன் நாள் ஆயிரு ஒரு வருஷம் ஆகுலா ரெண்டு வருஷம் ஆகுலா அப்டியில்லா இல்லிங்க அப்பதிகப்ப முடிஞ்சு அந்த மனஸ் த்துவம் பேசியாச்சு மனசுல்லுது ஒரு நாலு வார்த்த தப் ப்பா வந்திருக்குலாம் அதாவது நம்ம வந்து எடுத்துக்கிறது இதுனாங்க இப்ப இப்ப நா வந்து நா உங்குளை பத்தி எதாவுது சொல்றேன் வெயிங்க நீங்க அதை எப்டி எடுத்துக்கிறீங்க நல்ல விதமா
கண்டிப்பாங்க
ரொம்ப நண்பருதானே வெய் இன்சிக எடுத்துக்குலாம் அது மாரிதாங்க உம் நீயு உம்
ப்ப யாருக்கு எந்த சங்குடங்கள் இல்லாம அவுங்க அவுங்கங் போ வேலை பாத்துட்டு போயிருவாங்க இல்லைன்னா ஏ இவன் இப்பிடி பேசிட்டா அவை அப்பிடி பேசிட்டா நம்ம அதை பண்ணோ இதை பண்ணோ எவுண அத கண்டயித் யோசிக்காம அவுங்
உம் ம் உம் நல்லது நல்லதுங்க நீங்க அது மாதிரியில்லா எதாச்சி பண்ணிருக்கீங்களா ப்ரெண்ஸ்சுக்கு எதாச்சி
ஆஹ் பண்ணியிருக்கே பண்ணிருகேங்க ஏனா அவுங்க வந்து நம்முள இப்ப வந்து இப்டி பேசுறாங்க அப்டிங்கிறக்காக நம்ம அதை பத்தி யோசிக்காம இவந்தா இப்பிடி பேசுரா பேசிட்டு போறான் அப்டின் சொல்லிட்டு நம்ம கண்டுக்காம் போயிட்டமுனா நம்ம அதுக மனசுக்குள்ளே ஏத்திக்காம மைண்டுக்குள்ள ஏத் பிடிக்காம நம்ம நம்ம வேலைய மட்டும் பாத்துட்டு போயிட்ருந்தா நமக்கு பிரச்சனை இல்லைங்க நம்ம அவுங்களு இவுங்களுக்காக நம்மளும் திருப்பி பேசி அங்க ஒரு பிரச்சனையாகி இப்ப தேவ இல்லாத விஷய அதனாலதாங்க எதுவும் பண்றது இல்ல நம்ம உண்டு நம்ம வேலை உண்டு போயிறதுங்க
நல்லது நல்லதுங்க நீங்க சொன்ன பாத்தீங்களா நம்ம உண்டு நம்ம மேல உண்டு இ நம்ம நண்பர்களே இருந்தாலுமே கூட இருக்கவனே பாத்தீங்கன்னா குழி பறிப்பாங்க குழி பறிச்சத நம்ம குழி பறிச்சிடு சொல்லிட்டு கொஞ்சம் குழிக்குள்ள எறங்கிட்டு மேல வந்து அந்த மண்ணை போட்டு மூடி வச்சுட்டு வந்துட்டோங்க அதேங்க என்னோட பாலிசி அவனும் ஆசயா குழிக்குள்ள விழுகனும் விழுந்துட்டேன் உனக்காக உம் உம்
கண்டிப்பா கண்டிப்பாங்க அந்த மாரிதாங்க நானும் இருக்குங்க நானும் வந்து நான் அதிகமா யாரோட வம்புக்கும் போறது இல்லைங்க ஆஹ் பெருசா வம்புதும்புக்கு போ மாட்டாங்க நான் நானும் என் வேல உண்டுணுருப்பேங்க
அதே நீங்க பாத்தீங்கீங்க கமல்ஹாசன் ஒரு பாட்டுல சொல்லிருப்பாரு பாத்தீங்களா அந்த வீழ்வது என்றால் வீழ் பேரன்பு நண்புகள் மகிழ்கான ஏதோ சாங்க வருங்க நான் நீங்க கேட்டுக்கீங்களானு தெர்ல உம்
சூப்பருங்க சூப்பருங்க பரவாயில்லங்க இந்த மாரி பாட்டுகள்லவர்ற வரிகலையும் நுண்ணையும் எப்டின்னா ஆராஞ்சு தெரிஞ்சு வச்சிருக்கீங்கல்ல இந்த வயதுக்கான ஒரு பக்குவங்கிறது இதாங்க எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கான இது அதெல்லாம் இருக்குதுங்க
ஆமா ஆமாங்க எனக்கு பாத்தீங்கன்னா பக்குவம் பட்டு பக்குவம் ஆகுறத பக்குவம் ஆய்டேங்க ஏனா
பரவாலங்க பரவாலங்க ஆமா ஆமாங்க கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க ஏன்னா நறைய பட்டு தெரிஞ்சவுங்களும் இருக்காங்க படாம தெரிஞ்சவுகளும் இருக்
உம் உ நீங்கல்லாம் எப்டிங்க பட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்களா படாம தெரிஞ்சுகிட்
நம்ம பட்டுக்கிட்டே தாங்க இருக்கும் தெரிஞ்சும் ப பட்டு தெரிஞ்சு தெரிஞ்சும் பட்டு இப்டிதாம் போயிட்டுது படாம இல்லைங்க பட்டுக்கிட்டே தான் இருக்குதுங்க தெரிஞ்சுகிட்டும் இருக்குறங்க பெருசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லைங்க நீங்கல்லாம் எப்டிங்க நாளைக்கு எங்யோ வெளியே போறன்னீங்க போய்டு வந்துருவீங்ளா நேரத்திலே
உம் வந்துரு வந்துருவங்க எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க
சேரி
நீங்க இங்கங்க இங்க வேலைக்கு போறீங்களா
இல்லைங்க நாளைக்கு இன்னைக்கு எங்கயும் போலங்க நாளைக்கும் போக மாட்டேங்க எங்கையும் வெளியே போறது இல்லைங்க நாளைக்கு தம்பி ஊருக்கு வேற போறு சொல்லிருக்காருங்க அவரு எப்ப வருவான்னு தெரியலீங்க பாக்கலாங்க
ஏங்க தம்பி ஊருக்கு போனா உங்களுக்கு என்னங்க நீங்களும் தம்பி இருந்த வெளியில அங்கீங்க போவீங்களா
இ இல்லைங்க எங்கயும் போறது இல்லைங்க ஏன்னா ந அவர்களோட வெளியே போயே ஒரு ஒருட காலம்மா ஆச்சுங்க பெதுசா எங்கயும் பெருசா எங்கேயும் போறதில்லைங்க நானும் இப்ப இப்ப கூட சாய்ந்திரம் நேரம் கூப்பிட்டாங்க உரையானே நம்ம எதுக்குங்க போய்கிட்டே எனக்கு அவங்க பண்ற சில விஷயங்கள் சரியா பிடிக்கல அதனால எங்கையும் போற இல்லைங்க
நல்லது நல்லது சில பேர்ல பார்த்தீங்களா காரியத்துக்காக மட்டும் கூப்பிடுவாங்க சில சில பேர்ல ஒரு காரியம் உம் இன்னைக்கு ஒரு வேலை நடக்கணும்னா அதுக்காக கூப்பிட ஆளுகளும் இருப்பாங்க
ஆமாங்க அந்த மாரி தாங்க நனச்சு நா எங்கேயும் போறது இல்லங்க அதேதாங்க நீங்க சொன்ன மாரிதாங்க சில பேர் கூடயே இருப்பாங்க சில பேரு என்னன்னா அவங்க கூடயே சுத்திட்ருந்தா மட்டும்தான் நமக்கான நமக்கு ஏதோ பிரச்சனைனாலும் ஏதோ ஒரு தேவையனாலும் நம்ம எதை கு தான் வருவாங்கலாம் கூட சுத்துலின்னா நம்ம கண்டுக்க மாட்டாங்க இந்த மாரி ஆளுங்க கூடலாம் நம்மதுக்கு போய் பேசிட்டு பலகிட்டு ஆஹ் ரொம்ப நன்றிங்க உங்க கூட பேசினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க மீண்டும் சந்திப்போம் உங்கள் நண்பன் நன்றி வணக்கம்
நன்றி
ஓகேங்க